எப்டி கிளைமட்டு மழையா
இங்க எப்பவு போல வெயில் தா அங்க எப்டி இருக்கு
இன்னைக் கொஞ்சோ நல்லா இருக்
ஏ அங்க ஏ அங்க மழை பேஞ்சுதா எடைல
மாலத் அப்பப்போ லைட்டா லைட்டா பெய்யு ஒரு பத்து நிமிஷோ பத் ஆனா வெய் வெயிலு திடீந்திடி நல்லா அடிக்கு ஆனா இன்னிக் பரவால்ல இப்ப வரைக்கு நா வெயில் ஆரம்பிக்கல
இங்க வெயிலு சுல்லுனு அடிக்கி திருச்செந்தூர்ல
ரைட்டு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மானிங்கு
மானிங் அத்தெதா பண்ணுவாங்க பண்ணிக்கிட்ருக்காங்க இட்லிதா
ஒன்னு சாப் நே ஓகே
ஆமா இனிமே தான் அவன ஆமா இப்பதான் குளிக்கப்படுத்திருக்கு மெதுவா இனிமேதான் ஒவ்வொன்னா குடுக்கணு ஆமா அங்க எல்லா என்ன பண்றாங்க ஸ்கூல் கிளம்பியாச்சா எட்ற மணிக்கே கிளம்பிட்டாங்க இவ்ளோ ஷார்பா பக்கமா தூரமா
வீட்ல வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும்
ஸ்கூல் பஸ்லேந்து வந்து கூட்டு பொய்ருவாங்ளோ
ஆட் ஆட்டோமேன் ருக்காங்க ஆட்டோமேன் வந்து அவுங்க ஏழே ஹாலுக்கே ஏழே ஹாலுக்கே வந்துரும் ஆட்டோ
ம் அப்டி ஒரு
பயன இப்டி ஸூடு தண்ணில குழிக்
ஆம் இல்ல அவன் தண்ணில பச்சத்தண்ல குளிச்சு குளிச்சீ ஒரு மாரி கோல்ட் ஆயிட்டு அவனுக்கு இப்ப கொஞ்சோண்டு மருந்து ஊத்துனே ஆனா கொஞ்ச நேரம் அப்டீ கத்திகிட்டே இருந்தாப்ல அப்டியே போகுது
நீங்க வேல எத்தன மணிக்கு போணு
இல்ல நா லீவு மந்த்லி மந்த்லி ரெண்டு லீவு எடுக்கலாம் ஆ இன்னைக்கு லீவ் எடுத்தா ஸனி ஞாயிறு வந்து வாரத்துக்கு ரன்டு நாள் லீவ் உண்டு சென்னைக்கு அடுத்த அடி மூண் நாள் லீவு
அப்ப எது இன்னெக்கி புரோக்ராம் இருக்கு ன
இன்னிக்கு ப்ரோக்ராம் பையன வந்தோன ஈவ்னிங் டேபிள் டென்னிஸ் வெளாட கூட்டிட்டு போனோ அ அதுல சேர்த்துரு டேபிள் டென்னிஸ் நீங்க ஒங்களுக்கு இது சென்ட்ரல்லா தெரிமா அங்க
சென்ட்ரு வந்துருக்கே ஒரு டைம் எ வீட்டுக்காரு சொல்லிருக்காரு சென்ட்ரல் எக்மோர் தெரியு ம் அங்க போய் வெளாடணுமோ ஒங்க இதுலந்து சென்ட்ரல் பக்கொ தானா தூரமா அதா இவுங்க சொல்லிர்க்காங்க சென்ட்ரல் எறங்கி தா ரூம்க்கு போணுங்ற மாரி சொல்லிர்க்காங்க
அங்க நேரு ஸ்டேடியம் ஒன்னு சொல்லிருக்கோ‌ செரிங்களா அ நேரு அங்க பாத்தீங்கன்னா ஆனா நறைய பேருக்கு இன்னு சென்னையிலுமே நறைய பேர் பசங்ள படிக்க வக்கிறாங்க இது பண்ண நறைய பேருக்கு இன்னுமே என்ன விழிப்புணர்வு இல்லனா நேரு ஸ்டேடிய த்துக்குள்ள இந்த ஒ ரன்னிங்கு ஹை ஜம்ப்பு லாங் ஜம்ப்பு டேபிள் டென்னிஸ்ஸு பாக்சிங்கு வாலிபாலு புள்ளைங்க எவ்ளோ புள்ளைங்க தங்கி ஆமா பே பண்ணனு பே பண்ணனு அதே நம்ம நல்லா இப்ப வந்து எவ்ளோ‌ புள்ளைங்க படிக்குதுங்க அதா எவ்ளோ புள்ளைங்க அங்க தங்கி ஏனா நம்ம அந்த கோட்டால்லா புள்ளைங்க போயிட்டுன்னா அவுங்க ஈஸியா கெடைக்கு அவுங்களுக்கு ஜாப்பு எவ்ளோ புள்ளைங்க எனக்கு ஆச்சரியமாருந்துச்சு போய் பாக்குபோது அவ்ளோ புள்ளைங்க பாக்சிங்கு வாலிபாலு எல்லா வெளயாட்டு ஆர்ச்சரி
இல்ல என்னோட அக்கா பையனே வந்து ஹாக்கி இன்னக்கி கூட ஒரு மேட்ச் தா போயிருக்கா பட் எந்த ஊருங்றது எனக்கு தெரில நேத்தே சொன்னாப்ல அவனுக்கு ஹாக்கில இன்ட்ரெஸ்ட்டு டிஸ்ரிக்ட் வைஸா போயிருக்கா அவே இந்த வர்ஷோ டுவெல்த்து அசால்டா டீல் பண்றா படிக்குன்சொன்னா அவேபாட்டுக்கு மேட்சு அப்டி இப்டின் போய்கிட்ருக்கா
ஆனா அது நல்லதுங்க படிப்பு வேணு கூட வந்து அவே இதுல‌ ஒரு ஸ்டேட் லெவல் கப் அப்டி போயிட்டா
ஆல்ரெடி டிஸ்ட்ரிக் லெவல் போயிருக்கா நல்ல ராஜபாளயோ விருதுநகர் மதுர
செரி செரி
இந்த சரௌண்டிங்ல கொஞ்சோ ஓரளவுக்கு ஊருக்ல்லா போயிருக்கா அவே
சூப்பர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட்லா போய்ட்டானா அடுத்து அத வச்சு ஒரு வேலைகள் நம்ம ஒரு கொஞ்சோ செட்டில் ஆகலா
ம் ஹும்‌ ஸ்போர்ட்ஸ் கோட்டால
ஆமாமா ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஆமா நல்ல விஷ்யோ படிப்ப மட்டுமே நம் பி இனி வரு காலங்கள்ல வேலைகள் எல்லாருக்கு கடைக்கிறது ரொம்ப செரமோ அது ஸ்போர்ட்ஸு இருந்தா சைன் பண்லா
ம்
அந்த மார் காலங்கள்
பட் படிப்பு வேணு தா ஏனா கொஞ்சோ மார்க் இரு ந்தாலு அதுக்குதா அவர்ட்ட சொல்லுச்சு டென்த்ல என்னத்தியோ நானூத்தி இருவது மார்க் கிட்ட எடுத்துட்டாப்ல பட் இருந்தாலு டுவெல்த்லயு ஓரளவு எய்ம் பண்ணணும்ல இத்தனைக்கு ஃபர்ஸ்ட்டு குரூப் எடுத்திருக்கா மேக்ஸ் பயாலஜி கொஞ்சோ படிக்கணுல்ல
ஆமாமா ஆமா மேக்ஸ் பயா இப்ப வந்து நீ ட்த்தா ஃபுல்லா ஃபிராடு பண்றானுங்களே பேப்பர லீக் பண்ணி ஆமா
தா இருந்தாலு அவ அம்மா இல்ல நீ ஃபர்ஸ்ட் குரூப்பே எடு அப்டிங்கிற மாரி சொல்லிட்டா
ஆ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டு அது மார்க்குருக்கு மார்க் வந்துட்டு சீட்டு போண்டா அது நல்லா எடுத்து ஃபர்ஸ்ட் கட் ஆப்ல போயிட்டு இருந்தாங்க இப்போ ஃபுல்லாக வந்து நீட்டு வந்து பேப்பரே வந்து இப்போ லீக் பண்ணி உட்றானுவுள்ள
ம் ஆமா எல்ல எடத்துலயு இப்ப இது நடக்குல்ல நம்ம இல்லைன் சொன்னாலு கண்டிப்பா நடக்கத்தா செய்து
இப்போ படிச் சிதாங்களு யூஸ்ல்லாத மாரி ஆயிடுது
ம் அதுனாலதா எந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாம் வெச்சாலுமே அது மேல நம்பிக் கை பெருசா இல்லாத மாரி தோணுது எப்டினா எம்ப்ளாய்மெண்ட்ல பதியேவே இல்ல இப்ப ரீசன்டா சீரியஸா எங்க பேட்சல எல்லாமே வந்து மூணு நாலு டிகிரி முடிச்சவங்க தா
அ ரைட்டு
இல்லாமே போயிட்டு என்னத்த பாஸ் பண்ணாலு அமௌண்ட் கட்டி பண்ற மாரி ஒரு இதுல இருந்துகிட்டுருக்கோ ம்
போனா கூட நீங்க அஞ்சு லட்சோ பத் லட்சோ குடுத்தா உள்ள எடுத்து போட்டா ஆனா அப்ப அந்த இல்ல அதந்த ஒரு ஓட்டத்திலியு இன்னு சில பேர் நம்பி ஒண்ணு ரெண்டு உள்ள போகுது ரேரா ஆனா
இருக்குறவங்க போறாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ம் அந்த மாரி எத்தன மிடில் கிளாஸ் பேஃம்லருந்து நறைய பேர்ருக்காங்க
கரேக்ட்டு தா இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இன்னொன்னு வந்து என்ன பிரச்சனன்னா இப்போ நம்ம இப்ப என்ன தெரியும்னா இப்ப நம்மோ என்ன தைரியோன்னா நம்ம டாக்டர் வீட்டுக்கு போறோன்னா ஒரு அம் சா இந்த அறுவதுவைசானவங்க நல்லா பாக்கறாங்க கொழந்தைங்க பாக்கற ஒரு நம்பிக்கெல்லா இருக்கு இப்போ வரத்தவங்கள்லா என்னான்னா திட்டு தனமோ படிக்காதத்தலா தருதல முட்டா பசங்க எல்லா வதா வந்துட் ட்டு என்னாவப்போதோ வருங்காலத்துல புள்ளைங்களுக்கு டாக்டர்னா பயமாருக்கு
ம் ம்
திருட்டுத்தனமா படிப்புள்ளவங்க ஒன்னுமே தெரியாதங்க
ம் ம் கண்டிப்பா
அதெல்லா படிக்கிறானுங்க டாக்ட்ரு ஏரியா நீங்க நல்ல டாக் ட்ரு கண்டுப்புடிகிறது இப்போ வந் பெரிய விஷயமாயிருச்சு ஏனா பெரு சில பெரிய பண்றாங்க டார்கெட் வெச்சிருக்காங்க நீ இந்த மாசத்துல இத்தன பேர இத்தன ஸ்கேன் பண்ணா இத்தன அது தெரியுமா டார்கெட் வச்சிருக்கானுங்க அப்ப அந்த டார்கெட்ஸ் சொல்ட் முடிக்கணுன்னு சொல்லிட்டு அவுனுக்கு சர்ஜரி பண்ண வேணான்ட்ருக்கு அப்படி இல்லைன்னே சர்ஜரி பண்ண வச்சட்றாங்க
ஆனா நீங்க நல்லா பாரு இங்க இந்த மாரி அமௌண்ட் கிட்டு வந்தவங்க எல்லா சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா கெடையாது அவங்களுக்கு தேவ சேல் இப்டி வர போகன்னு அதுவே ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணோ இல்ல ஒரு கஷ்டப்பட்ட குடும்பதுலந்து வந்து டாக்டருக்கு பொண்ணோ பாருங்க அவங்க சேவ செய்யறதுக்கு இவங்க செய்றதுக்கு எந்தளவு டிஃப்ரென்ஸ் ஸன் புரி்சுக்கலா அந்த அரும தெரிஞ்சவங்க அத கரெக்டா பாலோ பண்ட்டு போறாங்க இவுங்க சும்மா பேருக்கு வர செய்ய அந்த மாரிதா இவங்க பண்ணிட்டு
அ அதா நல்ல டாக்டர் கண்டுபுடிக்கிறது பெரிய விஷயோங்க ஏனா இப்ப சைல்ட் டாக்டர் தா நம் மெயினா சென்னையிலருந்து நறைய பெசிலிட்டி இருந்தாலு நல்ல டாக்டர் கண்டுபுடிக்கிறது பெரிய விஷயமாருக்கு ஏனா மணி மோட்டிவ் தா நறையாருக்கு இந்த சேவ மனம்பான்ம பண்ணு கொஞ்சோ பேரு தா
ம் ம்
உஹ அது இன்னொரு எக்ஸாம்பிள் எப்பன்னா எங்க சொந்தக்கார பையே ஊர்ல ஒரு ஏழு எட்டு ஆறு வயசு பட்டுனு கீழ விழுந்தான் ஆறு வயசு எட்டு வயசுலே விழுந்து அவனுக்கு முட்டி கீழ உள்ள எலும்பு வந்து லை ட்டா உடஞ்சது சரிங்ளா உடஞ்சு நீங்க பட்டு வைங்க சென்னை போரூர் ராமச்சந்தர ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா கேள்விப்பட்ருக்கே போரூர்ல
அங்க பாத்தீங்கனா ஆ எட்டு வயசு ஒம்போது பத்து வயசு மூணு ஆப்ரேஷன் பண்டாங்க கால்ல அப்ப அண்ணிட்டு அந்த செரி பண்ணணு அதுக்கப்பறோ நல்லா தெரிஞ்ச டாக் டர் ஒருத்தர் இருக்காரு அப்றோ அவரு திட்னார்பில எதுக்கு இந்த மாரி இந்த விஷய எலும்பு வந்து வளர்ர எலும்பு இந்த வயசுல பண்ணக்கூடாது அது கெட்டு மாரில்லா போட்டு அது ஒரு வய ஏஜ் ஆனதுக்கு அப்றோ பண்ணு பதினஞ்சு வயசு மேலே பண்ணி குடுத்தாரு
ம் ம்
அப்போ டிஃபரன்ஸ் தெரிதுங்ளா
இவங்க சும்மா ஒரு பிசினஸ் காண்டி புடிச்சி போட்டு என்னத்தையோ பல்கா ஒரு அமௌண்ட் வாங்கறக்காண்டி ஒண்ணுமே இல்லாத பிரச் சன தா இப்ப நறைய நீங்க இப்ப இந்த ஸ்டோன் ப்ராபளமு நறைய பேர் இப்ப ஜென்ஸ் இருக்கு கெகினி ஸ்டோன் அது நறைய பேருக்கு இருக்கு ஆனா அது வந்து ஒரு பாயிண்ட் சம்திங் மேல இருந்தால் மட்டு தா ஆப்ரேஷன் அப்டி இல்லாத பட்சத்துக்கு டேப்லெட்லே பண்ணிர்லா இன்னு சில பேருக்கு வந்து வந்து சித்தா வைத்திய மூல அந்த மூலிமா பண்ணிர்லா ஆனா இவங்க மோஸ்ட்லி என்ன பண்றாங்க சின்ன விஷயத்த பெருசா ஊதியாக்கி
ஆ
அத வந்து ஆப்ரேஷன் பண்ணி திரும்பிங்க அவங்க அதுல இருந்து ரெக்கவர் ஆகணு அது உங்ளுக்கு மணி லாஸு எல்லா லாஸு சோ பண்றா இருந்தா மனம் இருந்தால் மார்கமுண்டுங்கிற மாரி அவுங்க செஞ்சா அத வந்து மனசு இருந்து செரி நம்மள மாரி அவங்களு யோசிச்சு பண்ண அது வந்து கரெக்டா தா ஆகு ஆனா இல்ல பண்ணித்தா ஆகணு துட்ட புடுங்கிதா ஆகணுங்கிற எண்ணத்துல பண்ணா நம்ம அத என்ன செய்ய முடியு
ஆமா இப்ப நறைய பேருக் கிட்னி ஸ்டோன் வர காரணம் பாத்தீங்கனா ஒழுங்கு முறையா தண்ணி குடிக்கிறது இல்ல எல்லாம் பச்ச தண்ணி குடிக்கிறாங்க சுடு தண்ணி குடிக்கிறது கெடையாது நறைய நேரோ உட்கார்றது உடல் உழைப்பு இல்ல இதெல்லா சேர்ந்து தா கிட்னி ஸ்டோன்லா வருது சின்ன பசங்ளா
ஆமா நறைய பசங்களுக்கு இப்ப கிட்னி ஸ்டோன் வருது மோஸ்ட்லி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டிக்கு மேல இருக்கறவங்களுக்கு நஜறைய பேர் வருது கல்யாண ஆகா முன்னாடி உள்ள மேஜர் பசங்களுக்கு செரி ஆன பசங்களுக்கு செரி மோஸ்ட்லி நறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இப்போ
நீ நல்லா பாருங்க நல்லா உடல் உழச்சி இருக்கங்க யாருக்கு அந்த மாரி நறைய வந்து ந
வந்தது கெடையாது இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு தாங்க அப்டி இருக்கு முன்னாடி உள்ள உங்களுக்கு பாத்தீங்கனா இப்டி ஏமா அந்த பிரச்சன இந்த பிரச்சன யார சொல்லி பாத் ருக்கோமா வயசானவங்க எல்லார் வீ்ட்லயு இருக்காங்க அவுங்க யாரு அப்டி சொன்னது கெடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியு எப்டி சாப்பறோங்கறது இருக்கு ஆ
இன்னொன்னு இப்போ எங்க அம்மா மாரி ஒய்ஃப் ஒர்க் பண்ண முடியாது அது ஒண்ணு இருக்கு கரெக்டுங்ளா ஏன்னா அவுங்களுக்குள்ள வலி மையு உடம்பு இது இப்ப உள்ள புள்ளைங்களுக்கு இருக்க மாட்டுக்கு நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்பவே கழுத்து வலி
இப்ப எங்க அத்தைக்கி பாத்தீங்கன்னா எழுவது வயசு எங்க மாமனாருக்கு வந்து எழுபது தெட்டு எழுவத்தொம்போது வய்சு இன்னு ஒரு வருஷத்ல அவுருக்கு எம்பது வய்சு ஆயிரு ஆனா இப்ப இந்த நிம்ஷ திலே என்னால சேந்த மாரி ஒரு சம்மணங் குட்டி உக்கார முடில. கால் அவ்ளோ உளைச்சலு அந்த மார்ருக்கு பட் அவுங்க பாருங்க இவ்ள வய்ஸ் லி கால்ல எஞ்சி ஆக்டிவா குளிச்சி எல்லா செஞ்சி பண்ணி பண்றாங்க. உண்மைல் நம்மளுக்கு அத பாக்கும் போது கொஞ்சோ இதாதாருக்
இ இன்னொன்னு வரோ இன்னொன்னு வரோன்ருக்குல்ல அவுங்க சாப்ட்டு சாப்ட்டு வளந்ததுக்கு நம்ம சாப்பாடுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இரு குல்ல நம்ம கெமிக்கலா திங்கறோ. அவுங்க டைம்ல நல்ல ஆகாரமா இருஞ்ச்சு கெமிக்கல்லு இல்லாம இருந்துதுல்ல அவுங்க டைம்லல்லா.
ஆமா ஆமா.
ஆ நறைய காரியங்கள் அந்த மாரியு இருக்குது.
ம்.
அத இனி நம்ம வந்து சத்தான உணவு
நம்ம எதாவது குடிக்க சொன்னா திங்கச்சொன்ன இல்ல வேண்டா நம்ளு செட் டாகாது அப்டின்ருவோ ஆனா அவுங்க அப்டி கழிக்கிறது இல்லில்ல.
ஆம்மா. அப்ப நம்ம இனி சத்தான உணவு முறைக்கு மாறுவோ.
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இப்ப சாப்டாச்சா இல்ல இனிமே தானா. ஹலோ?
ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
இல்ல நீங்க சாப்டாச்சா இல்ல இனிமேதானா? ம் ஓ சூப்பர் சூப்பர் இருங்க தம்பிக்கி
செரி ஆமா செரிங் குடுங்க நானு பாத்துட்டு வர்